ஹலோ
ஆமா என்ன பண்ணிட்ருக்க
சும்மாதா டீ குடிச்சுட்டு ஃபோன ஸ்க்ரோல் பண்ட்ருந்தே
உம் அதேதா இப்போதா ஒரு படம் பாத்து முடிச்சே அதா உனக்கு கால் பண்லான்னு தோனுச்சி
பாறே நல்ல டைமிங் எனக்கு சினிமா பத்தி பேசணு போலருந்திச்சு செரி என்ன படம் பாத்த
மாதிரி ரொம்ப சுலோவா சில சீன்ஸ்தாநல்லா இருந்தது
உம் அந்த மாரி படோ சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கு ஆனா கிளைமேக்ஸ் ஈடு குடுத்தா போதும்ல
அதா ஆரம்பத் சொல்றதுக்கு தானே ஃபோன் எடுத்தே கால் பண்ணிட்ருந் ஆனா செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது
இது தியேட்டர்ல பாத்தியா இல்ல வீட்டு்ல பாத்தியா
வீட்லதா திரும்ப திரும்ப போறதுக்குள்ள போட்டு கேட்டு பாத்தாலே பயமா ஆகுது
அது சரி பாக்கன தனியா லோன் எடுக்குல போல்ருக்கு ஆ அவங்க பண்றதெல்லா பாத்தா
நெறைய சொல்றே ஒரு பாப்கான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா பாதி பட்ஜெட் போயிடு
ஆமா அதனாலதா நா தேட்டரு போனாலு வீட்லயே சாப்பாடு எடுத்துட்டு போணுன்னுட்டு தோணு
அதெல்லா செக்கிங் செக்கிங்ல புடிச்சிருவாங்க
ஆமா நான் சில பேர் பேக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் கொண்டு போவாங்களே அதா எப்டின்னே தெரிய மாட்டேங்குது
அது ஒரு டேலண்ட்டு
உம் உம் சினிமாவுக்கு போறதே ஒரு அவுட்டிங் மாரி ஃபீல் ல படோ நல்லா இருந்தாலு அந்த வைவே வேற மார்ருக்கு கரெக்ட்டு தான
கரெக்ட்டு பெரிய சவுண்டு மக்கள் ரியாக்ஷனு எல்லாமே சேத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ஸு வீட்டுல அப்படி ஒரு பீல் வராது நமக்கு
கரெக்ட்டு தா எஸ்பெஷலி அந்த காமெடி சீன் வந்து போத்து தியேட்டர்ல எல்லாரு சிரிக்கும் போது ம் ஃபண்ணாதா இருக்கு உம்
ஆமாமா செல சீன் தனியா பார்த்தா சாதாரணமாருக்கு கிரௌடு கூட பார்த்தா சம ஃபண்ணு
கரெக்ட்டு தா நீ யாரு படோ பத் பயப்படியா
நான் வெளியில போல்டா இருப்பே ஆனா இப்போ நைட் நத்த லைட்லா ஆஃப் பண்ணிட்டாங்க மூடி பாத்ததுக்கப்பறோ பாத்ரூம் கூடப் போகப்பயப்படுவே
நா கூட அதேதா படோ பாக்கபோது இதெல்லா பேக்குன்னு சொல்லுவே ஆனா தூக்கும்போது நெனவுக்கு வந்து பயோபுடுத்திட்டே இருக்கு தூக்கமே வராது
தரவ ஹேரர் படம் பாத்துட்டு ஃபேன் ஷேடோ பாத்து கூட பயந்துட்டே
நா வொனே கிச்சன் வெசில் பம்ப் சத்தோ இருக்குல குக்கர் இருக்குல்ல அந்த சத்த கேட்டு கோஷ்டுதா னு நெனைச்சி அப்புறோ பூனதானு தெரிய வந்ச்சி செம பண்ணு
இனிமா நம்ம மைண்ட்ல ரொம்ப அபெக்ட் பண்ணு போல
ம் ம் அதே மாரி எமோஷன் போடு போது எத்தோன ரெண்டு நாள் சோமத்தா இருக்கு என்ன பண்றத் சார்
இந் இந்த மாரி என்ன எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட மனசுல இருக்கு ஸ்டோரி மறந்தாலு மியூசிக் மறக்க முடியாது
ம் ம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு தா சீனுக்கு உயிர் குடுக்குதுல்ல மியூசிக் இல்லாம சேம் சேம் போட்டா கூட ஒரு ப்ச் ஃபீலிங்கே வராது
சைலன்டா வரு சீன்ஸ் கூட சில நேரோ ரொம்ப பவர் ஃபுல்லா இருக்கு
கரெட்டு தா நீ எந்த ஜானர் வந்து அதிகமா பாப்ப மூவிஸ்ல
காமெடி த்ரில்லர் மைண்ட் என்கேஜ் ஆகணு நீனு
நா எல்லாமே பாபப்பே ஆனா சஸ்பென்ஸ் இருந்தா தூக்க வராதுல்ல சோ அதனால நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சஸ் பென்ஸ் பட மாத்தா அதிகமா பாப்பே
எ வாய்ஸ் வந்து கிளியரா நல்லா சவுண்டா தான கேக்குது.
ம் கேக்குதே
ம் நானு அதேதா ஹாப்பா பாஸ் பண்ணிட்டு போக முடியாதுல்ல இப்போ நெக்ஸ்ட் என்ன வருதுன் படம் பாக்குறப்ப
ம் ம் சீரியஸ் இருக்குல்ல அதெல்லா பாக்க ஆரம்பிச்சா இன்னு மோச ஆயிரு இன்னொரு எபிசோடு இன்னொரு எபிசோடுன்னு அப்பிடியே போயிரு ஒரு பொழுதே போயிரு
ஆனா அது நம்ம எல்லாரோட டிசீஸு
ஸ்டீமிங் வந்தப்பறோ எல்லாரு கையிலயு இன்டர்நெட் வந்துருச்சா சோ எல்லாரு இப்போ முழுக்க முழுக்க சீரீஸேதா பாத்துக்கிட் இருக்காங்க
கொஞ்சம் இருக்கு ஆனா நல்லா விஷுவல்ஸ் உள்ள படோ இருந்தா இன்னு மக்கள் தேட்டர் போவாங்க
கரெட்டுதா சில படோ ஆனா மொபைல்ல பாத்தா ம்ச் அந்த இம்பேக்ட் வராது பாத்திருக்கியா
ஆ ஆ ஆமா இப்ப சொன்னிங்கள்ள நீ ஷாட்ஸ் ஆக்சன் சீன்ஸ் எல்லாமே பெரிய ஸ்கிரீன்லதா அழகு அழ்கவே இருக்கு
கரெக்ட்டு தா சினிமாலருந்த வாழ்க்கையே கொஞ்சோ போருதா அடிக்கு இல்ல
போது ஸ்டரெஸ்ஸா இருக்கு போது நல்ல படோ பாத்தா மைன்ட் சேஞ்ச் ஆயிடு
ம் ம் சில டைய்லாக் கூட நமக்கு கான்பிடென்ஸு குடுக்கு மோட்டிவேஷ்ன குடுக்கும்
ஆமா சில சமயோ வாழ்க்கையோட கனெக்ட் ஆகு அதனால தா மக்கள் டிப்ரண்டா படங்கள பாத்தாங்ளே
உம் நீ ஓல்டு மூவிஸ் ஏதாச் பாத்திருக்கியா ஓல்டு மூவிஸ் ஒனக்கு புடிக்குமா
ஆஹ் பாத்தேன் அந்த சிம்ப்ளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரிக்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு
அதுவும் கரெக்ட்டுதா இப்பல்லா விஷுவல்ஸ்தா அதிகமா இருக்கு அப்போ எமோஷன்ஸ் அதிகமா இருக்குல்ல
சொன்னிய ஆனா எப்பவு நல்ல கன்டன்ட் வராது சர்ச் பண்ணி பாத்தாதா கெடைக்கும்
ஆமா எல்லா காலத்லயும் நல்ல படங்களு இருக்கும் ஆனா நமக்குத்தான் அத பாக்குறதுக்கு என்னமோ குடுத்து வைக்கிறதில்ல
நம்ம ப்ரெண்ட்ஸ் கூட சேந்து படம் பாக்கும் வேற லெவல்லருக்கு
உம் நாங்க எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோடதா போவோம் எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் சீன்லா இருக்குல்ல இப்பெல்லா ரிவியூ சொல்லுவாங்கே இது புரியல அது புரியல இது செமையாருக்கு அதுவு ஃபன்னாத்தா இருக்கு ஜாலியா
சில பேரு க்ளைமாக்ஸே ட்ரெண்ட் பண்ணியு ஸ்பாய்லர் குடுத்து டென்ஷன் ஏத்துவாங்க
சில பேர் அப்டிதா பண்ணுவாங்க அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோ டேஞ்சர்ஸ்தா அவங்கூட மூவிஸ் போவ் கூடாது இருக்கிற கதைய முன்னாடியே சொல்லி எல்லாத்தியு தெரிய வச்சிருவாங்க
ஒரு நல்ல படம் பாத்துட்டு வெளிய வந் ஆ பீல் ரொம்ப நல்லாருக்கு
ம் சில நேர ரோட்ல நடந்துகிட்டு ஏ ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுவோ எப்படி இருந்துச்சு அந்த சீனு இந்த சீன்னு போட்டு கொழப்பு கொழப்புன்னு குழப்புவோ
அதான் சினிமாவோட மேஜிக்கே ரெண்டு மணி நேரம் வேற உலகத்துல கூட்டிட்டு போயிடும்
ம் இவ்ளோ பேசுனப்பறமு இன்னொரு படம் பாக்கனு போலத்தா எனக்கு இருக்கு
பாரு ஆனா ஹாரன் மட்டும் லேட் நைட் பாக்காத பிறகு பேன்ஸ்ஸளவு பாத்த பயந்தர
அது சரி சரி நான் எதும் ஹாரர்லாம் பாக்கல காமெடி பிலிம்ஸ் ஏதாச்சி பாக்றேன்
ம் ஏ வாய்சு ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு நான் பேசுேனது எனக்கே ஏதோ உங்களுக்கு ஆடியபிளா இருக்கா என்னன் தெரில ஆமா அது எப சொல்றதுனா என் கோல்டு கோல்டன் தெரில என் வாழ்க் நான் பேசுறது வேற மாரி எ உங்களுக்கு என் வாழ்வே சேஞ்சான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது
உம் எனக்கு அப்படி ஒன்னும் தோணல சுவேராதான் இருக்கு நெட்வொர்க் ஏதாச்சும் பிரச்சனையா போர் நெட்வொர்க்குள்ள இருக்கியா என்ன
இல்ல இல்ல என்னன் தெர்ல கோல்டு பிடிக்ற மாதிரி இருக்கா அதான் பேசிட்டு இருக்குறப்போ ந நடுவுல உங்க கிட்ட என் வாய்சு கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லி
உம் உம் டவர் பாயிண்ட் எத்தனை காட்டுது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு
எங்க வீட்ல ஃபுல் டவர் தான் இருக்கு ஆக்சுவலா இப்பதான் போன் போர் ஜி யா இருந்துது சிகனல் பிரப்ளம் வந்து அச்சோ ஜியோல பிரச்சனை அப்புறம் ஜியோ கிடைக்கலனு ஏர்டெல் மாத்துவேன் அப்புறம் போர் ஜி ல இருந்து திரும்ப பைவ் ஏன் மாத்துன
உஹம் உம் ஒருவேளை அந்த சுவிட்ச பண்ணனால்ல கூட அந்த மாதிரி இருக்குமோ
மீண் ஆமா வெல்லு எல்லா
உஹம் சரியாயிரும் சரியாயிரும் அது மாறதுக்கு எப்படி ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகும்ல சங்க வேலை பாத்துட்டு இருப்பாங்க அதனால அந்த பிரச்சனை வரும் அப்புறம் அதுவே சரியாரு எனக்கு அப்படி ட இருந்ச்சு ச்ச் இப்ப அவ்ளோ பரவால்ல க்ளியரா தா கேக்குது சௌண்டு நல்லா கஷ் டி குவால்ட்டில கேக்குது
ம் ஃபன் பண்றீங்க
ஆமா
ப்ப உங்குளுக்கு த்ரில்லர் மூவி பிடிக்குமா இல்ல மூவி புடிக்குமா இல்ல
ஆல்வேஸ் த்ரில்லர் ம்ச் த்ரில்லிங்கு பாக்கும்போது இது நல்லா எஃபெக்டா இருக்கு தெரியுமா சஸ்பென்ஸ் த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு இந்த மாரி பாத்தாலே மைண்ட் எங்கேஜ்டாவே இருக் வா சோ அடுத்து என்ன அடுத் என்னனு போகும்போது
ஆ அதோட ச ஸ்பென்ஸ் இல்லன்னா நம்ம கெஸ் பண்ணுவோ அது ஒண்ணா இருக்கு
ம் ம் அந்த டுஸ்டு வெப்பாங்கல்ல டுஸ்டுக் மேல டுவிஸ்டு அப்படியே அத க்ளியர் பண்டே போகும்போது கடசிலே ஒரு டுஸ்டு இருக்கு பாரே அத தெரிஞ்சிக்மோது அது கொஞ்சோ சாட்டிஸ்பாக்க்ஷனா இருக்கு
அப்புறோ இன்னிக்கு எந்த மாரி டைப் ஆஃப் மூவி பாக்கலாண்ட்ருக்க ஃபிரீ டைத்துலே
ம் இன்னிக்கி சீரீஸ் தா பாக்கலட்ருக்கே இந்த வீக் டிவி மோஸ்ட்லி நா பாக் க வெளிய போனனால அதனால சீரீஸ் தா பாக்கணு
ம் ம்
இல்லே
ம் தா சாப்பண்ணு வீட்டு வேலயெல்லா முடிச்சாச்சா
ச்சி சேரி எங்க வீட்லியு கூப்புடுராக
ம் ஓகே ஓகே பாய்
உம்